என்ன டாப்பிக் பேச போறீங்க
என்ன பேசலாம் நீங்க எதாச்சு சொல்லுங்க
ஆ டைம் மேனேஜ்மெண்ட் அத பத்தி பேசலாமா
டைம் மேனேஜ்மென்ட்டா சேரி சொல்லுங்க இருங்க உம் சொல்லுங்க
ஏ
ம் சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க எப்டி டைம் மேனேஜ்மென்ட் பண்ணுவீங்க
காலையில காலையில எந்திரிக்கிறதுல இருந்து இப்ப நீங்க உங்க ஆபீஸ் போறீங்கனா ஆ கரெக்டான டைமுக்கு போவீங்களா இல்ல லேட்டா
சாரி கொஞ்சோ இல்ல கொஞ்சோ லேட்டா தான்ங்க போவேன் நானு நா இப்பதைக்கு எதுவுமே பண்ணல ஆனா இது முன்னாடி பண்ணத நா சொல்லவா
ஆ சரி சொல்லுங்க
நா காலைல எந்துச்சு ஒம்போது மணி ஆபீஸ்னா ஒரு ஒன்போதுர பத்துக்கு தா போவே
ஓகேங்க
அடிக்கடி திட்டுவாங்க ஆஃபீஸ்லையு போயி ட்டு அதுக்கப்பறம் என் மதியம் மதியம் வரைக்கும்ந்தா எனக்கு காலேஜு மதியம் வரைக்கு தா ஆஃபீஸ்ஸு எனக்கு ஒரு மணி வரைக்கு வேல வேல செஞ்சது அதுக்கப்புறம் காலேஜுக்கு புறப்பட்டு போயிருவ
உம்
காலேஜுக்கு போய்ட்டு வந்து ஏழு மணிக்கு தா வீட்டுக்கு வருவ திரும்பி
காலேஜ்லயு ரெண்டு மணிக்கு காலேஜ்னா நம்ம ஒரு ரெண்ட்ரைக்கு தா போறது
அப்டி தினம் தினம் லேட்டா போறதுனால ஏதாது ப்ராப்ளம் ச்சலா வரும் தான
வரும் ஆனா நம்ம அப்டியே பாத்து சரி பண்ணிக்கிறது ஒரு நாளுக் கொஞ்ச சீக்கிரமா போயிட்றது ஒரு ரெண்டு நாள் லேட்டா போறது நம்ம வேல ஒழுங்கா இருக்கு அதனால எதுவும் சொல்றது இல்ல
ஓகேங்க ஓகேங்க
நம்ம வேலையு ஒழுங்கா செய்யலனாதா நம்மள எதாது சொல்லுவாங்க நம்ம ஒரு ரெண்டு மண்நேர த்துல முடிக்க வேண்டிய வேலைய ஒரு ஒன்ற மண்நேரத்துல முடிச்சுடுவோ
ஓ அதனால நீங்க வந் து எதுவு சொல்லாதபடி போயிரு இல்லையா
ஆமா ஆமா நீங்க எப்டி கால்ல எந்துச்சதுலருந்து என்னா பண்ணு
ஆ நாங்க வ நா வந்து நைட்டே பிரிப்பேர் ஆயிருவோ காலையில இந்த இந்த டைம்க்கு தா எந்திரிக்கணுன்னா ம் ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு இப்போ ஒரு நால்ரைக்கு எந்திரக்கணுன்னா நாலு மணிக்கே அலார்
நால்ரைக்கே எந்திருப்பீங்களா
இப்ப நால்ர மணிக்கு எந்திரிக்கணுன்னா நாலு மணிக்கு அலாரம் செட் பண்ணுவோ அப்போ ஒரு நாலு மணிக்கு அடிக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷ அஞ்சு நிமிஷ அப்டியே சொல்லி அப்ற நால்ரைக்கு எந்திரிச்சிருவோ
சேரி
அப்ற நால்ரைக்கு எந்திரிச்சோன்னா ரொட்டின்னா என்னென்ன வேல இருக்கோ காலையிலே டிஃபன் வேலையெல்லா முடிச்சுட்டு ம் ஒரு பத்து பத்து பத்தரன்னும் போது அந்த வேலையெல்லா முடிஞ்சிரு அதுக்கப்புற ஸ்கூலு வேலைக்கு போறவங்கள எல்லா அனுப்பிட்டு மத்தியான லன்ச்சுக்கு தேவையானதெல்லா எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புற வீட்ல இருக்கற சில பல வேலைகள் எல்லா இருக்கும் இல்லையா அதையெல்லா வந்து அந்த பன்னெண்ட்ர மணிக் குள்ள எல்லாத்தையு முடிச்சிருவோ
சேரிங்க சேரி
அதுக்குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புற மதியான சாப்பாட்டுக்கான வேலையெல்லா ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கனால டக்கு டக்குன்னு பண்ணிருவோ
காலையிலேயே எந்துச்சி மதியானத்துக்கு சேத்து ரெடி பண்ணிருவீங்களோ
இல்ல மத்தியானத்துக்கு வந்து ஒரு பன்னன் பன்னெண்டு மணி அந்த டைம்ல தானே லன்ச் ச்சு எல்லாத்துக்கு கேப்பாங்க நம்ம அதுக்குள்ள எல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா நா வந்து கொஞ்ச ஸ்பீடா சமைக்கிறனால ஆ டக்குன்னு ஒன்றைக்கெல்லா ரெடி ஆயிரு சாப்பாடு
சேரி நல்லதுங்க
ஆ அதையெல்லா முடிஸ்ட்டு லன்ச் முடிஞ்சிருதுன்னா கொஞ்ச நேர ரெஸ்ட்டு ஒரு மூணு மணி வரைக் க்கு கொஞ்சம் இதா இருக்கு அதுக்கப்புற மூணு டு நாலு அந்த டைம் கொஞ்ச ஃப்ரீயா இருப்போ நாலு மணிக்கு மேல பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லா பிரிப் பர் பண்ணி ஸ்நாக்ஸு பாலு இதெல்லா குடுத்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக் குந்தா ரெஸ்ட்டா இருக்கு அதுக்கு மேல அவுங்களுக்கு ஹோம் ஒர்க் அதெல்லா முடிச்சு செவன் செவன் தேர்ட்டி ஆகும் போது நைட் டிஃபன் ரெடி ஆகணு
ம்
அப்பறோ அந்த வேலைகளெல்லா முடிச்சு நம்ம சாப்ட்டு எல்லாம் கிளீன் பண்ணி படுக்கும் போது மணி கரெக்டா லெவன் லெவன் தேர்ட்டி ஆயிரு
லெவன் லெவன் தேர்ட்டிக்கி தூங்கி எப்டிங்க நால்ர மணிக்கு எந்திருக்கிறீங்க
அது அப்டியே பழகிரித்து பழகிரிது இல்லைங்ளா
நடுவுல பகல்ல எல்லா தூங்க மாட்டீங்களா
ஒவ்வொரு நாளைக்கி வேல இல்லாத போது நம்ம ரெஸ்ட்டு எடுத்துக்குவோ
சேரி சேரிங்க
வேல இருக்கும் போது ரெகுலரா இந்த மாரிதா போகு
செரி நீங்க நால்ர மணிக்கெல்லா எந்திக்கிறீங்கன்றது எனக்கெல்லா ஆச்சரியமே எனக்கெல்லா அது நடு இரவு நால்ர மணிக்குல்லா
அட்லிஸ் ஒரு அஞ்சு மணிக்காவது எந்துருச்சு பழகிருங்க
நம்ம தூங்குறதே ரெண்டு மூணு ஆயிடு
ம்
ஒரு ஒம்போது பத்துக்கு எந்திரிக்கிறது
அது அந்த டைமிங்க வந்து எப்புடி சேவ் பண்ணலான்னு சொல்லுங்க என்னப் பண்லா காலையில ஒரு இப்ப ஒரு ஆறு மணிக்கே எந்திருக்கிறோ நைட்டு் பத்து மணிக்குள்ள பத்து மணிக்கு தூங்க போறோ கரெக்டா அப்ப வந்து ம் காலையில ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கு என்னென்னல்லா பண்லான் சொல்லுங்க
என்னங்க பண்ணா நம்மளுக்கு இந்த கரெக்டான நம்ம ரோட்டீன் இருக்குறனால நம்ம இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது லீவுனா நம்மலா ஒரு மதியந்தா எந்திரிப்போ ஒண்ணு ரெண்டாயிரு எந்தி கிறது
ம்
அந்த மார் நைட்டு தூங்குறது ஒண்ணு ரெண்டாயிரு
நடு
நம்ம இந்த ப்ளான் போட்டெல்லா பண்ண மாட்டோ அப்டியே அப்டியே போறப் போக்குல பண்றதுதா நம்மல்லா
நா வந்து ஏ கொழந்தைங்களுக்கு எப்டி சொல்லி குடுப்பேன்னா ம் காலையில ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா ஆறு டூ ஆ ஒரு ஆற்ர ஏழு மணி வரைக்கு ஒரு சின்னதா ஒரு வாக்கிங் அந்த மாதிரி போங்க ம் ஏழு மணிக்கு வந்து ஒரு பால் குடிக்கிறவுங்களா ந்தா பால் அந்த மாரி டீ காபி சாப்புட்றவுங்களா இருந்தா குடுக்லா
ம்
அப்பறோ ஒரு செவன் தேர்ட்டி வரைக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாரி எதாவது ரீட் பண்ணுங்க
ம்
அப்பறோ எயிட் ஓ க்ளாக் வந்து நீங்க இங்க ஒரு ஸ்கூல்ல எத்தன மணிக்கோ அதுக்குத் தகுந்த மாதிரி இப்ப ஒரு நைன் ஓ க்ளாக் ஸ்கூலுக்காக நம்ம போறோன்னா ம் எயிட் ஓ க்ளாக்ல இருந்து ரெடி ஆக ஆரம்பிங்க குளிக்க போங்க அதுக்கு ஒரு பத்து பத்து நிம்ஷோ வந்து கெளம்புங்க அதுக்கு ஒரு இருவது நிம்ஷோ அப்பறோ நீங்க டிஃபன் சாப்படுறதுக்கு அந்த டைமெல்லா கரெக்டா ஒரு ஹாஃப்ப நவர் குள்ள இல்ல ஒரு முக்கா மணி நேரத் இதுக்குள்ள முடிச்சுட்டு கரெக்டா ஒன்போது மணிக்கி உங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி பாத்துக்கோங்க அப்டின் சொல்லுவே
ம்
ஆ அதுக்கப்றோ ஈவினிங் வந்தாங்கன்னாலு அதே மாரிதா ஒரு ஃபோர் ஓ க்ளாக் வறாங்கன்னா ஃபோர் டு ஃபை அந்த டைம் ஒன் ஹவர் உங்களுக்கு டைம் இருக்கு ஃபோர் ஓ கிளாக் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவாங்க ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கு சாப்டுறது வெளையாடுறது எல்லா பாத்துட்டு ஃபைவ் தேர்ட்டி அப்போ அ நீங்க உங்க ஹோம் ஒர்க்ஸ் எல்லா எடுத்து முடிச்சீங்கன்னாதா ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ள முடிக்க முடியு முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் நவர் வெளையாடுங்க அப்புற எயிட் ஓ கிளாக் சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு எட்ர ஒன்பது மணி அதிகமா அதுக்கப்புற நீங்க போய் தூங்கிட்டீங்கன்னா காலையில மறுபடியு ஆறு மணிக்கு எந்திரு க்றகு கரெக்டா இருக்குனு நா சொல்லி குடுத்துட்டு இருக்கே இத நீங்க எப்டி எடுத்துக்கிறீங்க கரெக்டா இருக்குமா
இல்ல நம்மளுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லா செட் ஆகாதுங்க அதெல்லா நம்மளுக்கு கட புடிக்கிறது கொஞ்சோ கஷ்டோ
இல்ல சின்ன கொழந்தைங்கல இத ஃபாலோ பண்ணலா தான நீங்க
சின்ன வயசுல இருந்து பண்ணா கரெக்டா இருக்கு நம்மளுக்கு இப்ப கரெக்ட் டா வராது
ம்
சரி சரி
நீ முடிச்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கரெக்டா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ற கத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நம்மளோட இப்ப நம்ம ஒரு எடத்துக்கு பத்து மணிக்கு போறோனா அது வந்து ஒரு ஒரு மணி நேரோ எடத்துக்கு முன்னாடியே போற மாரி பிளான் பண்ணோனா நம்மளுக்கு எந்த விதமான பதட்டமு ம் ஒரு கவலைகளு இருக்காது கரெக்டான அந்த டைமுக்கு நம்ம அங்க போயிருவோ இல்லங்களா
ஆமா ஆமா ஆமா
இல்லனா நம்மளுக்கு ஒரு அ அ அதிக ஒரு அஞ்சு நிமிஷ லேட்டா போனாலே அந்த வேலைகள் எல்லா அ ஆ பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு
ஆமா
அதனால ஃபஸ்ட்டே வந்து நம்ம ப்ளான் பண்றது ரொம்ப நல்லது டைம் மேனேஜ் மெண்டுங்கறது ஆ ரொம்ப ரொம்ப முக்கியமா நா நெனைக்கிறே
கரெக்ட் தா டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம் தா ஆனா அத கொஞ்ச ஃபாலோ பண்றதுதா கொஞ்சோ கஷ்டமான வேல
ஃபாலோ பண்ணா கஷ் டந்தா இருந்தாலு நம்ம ஒரு ரெண்டு நாள் இப்போ நீங்க வந்து அ நாலு மணிக்கு எந்திருக்கிறீங்கன்னு சொல்றீங்களே இப்ப நாலு மணிக்கே வந்து ஒரு த்ரீ டேஸ் எந்திரிச்சு பாருங்களே ஃபோர்த் டே வந்து நீங்களே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோர்வோ கிளாக் எந்துடுச்சிருவிங்க
அடுத்ததா நம்ம அது ட்ரை பண்ணனு
ட்ரை பண்ணுங்க பத்து மணிக்கு எந்திரிக்கறதெல்லா ரொம்ப அ என்ன சொல்றது ரொம்ப லேட்டா எந்திரக்கிற மாதிரி இல்லீங்களா
ஆமா அ பழகிடுச்சு நம்மளுக்கு
ஸ்போர்ட்ஸ் எல்லா உங்களுக்கு புடிக்குமா ஸ்போர்ட் பத்
எனக்கு ஒரு டவுட் இப்ப நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்கன்னா இப்ப கேஸ் விலை எல்லா ஏறிருச்சுல்ல
ஆமாங்க அதுக்குதா இந்த டிஃபன் ஐட்டம்ஸ் கல்லா நா சொன்னல்லையா
ஆமா
ஆ டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இட்லி அஞ்சு ரூபா அந்த மாதிதா இருந்தது
உ
ப்ப வந்து கேல்ஸ் வெல னால வந்து ஒரு இட்லி வந்து எட்ரூபா அந்த மாதிரி மாறிர்ச்சு
அப்டியே திடி நா இப்ப கேஸ்லா கடைக்கிதா உங்களுக்கு ஏன்னா ஹோட்டல்க்ளா தணி கேஸ் அ ஓகே ஒகேங் தெரி ச்சே
அதுக்கு தகுந்த மாத்ரி க்வான்ட்டிட்டியு கொஞ்ச ஜாஸ்தி படுத்திர்க்கோ அதனால அப்டியே போகுங்க
எது ஃபுட்டு் க்வான்டிட்டி கொஞ்சோ ஜாஸ்தி பண்ணிர்க்கீங்ளா வேல ஏத்துனால
அ வில ஜாஸ்தி பண்ணும்போது ஃபுட்டோட க்வான்டிட்டியு அதிகமாதான விரும்புவாங்க
ஆமா ஆமா இல்ல அவ்ங்கள்க்கே இருந்தாலு தெரியுல்ல கேஸ் ல்லா வில ஏறிர்ச்சு அதனால் தா காஸ் அதிகமா இப்ப நறியா ஹோட்டல்ல அப்டித்தான பண்றாங்க நூற்வால்லா வி்த்த ப்ரைட் ரைஸ்லா இப்ப நூத்தி முப்பத் ரூவான் விக்கிது ச்சேரி ச்சேரி ஃப்ரண்ஸ் ஹா தேட்டி பர்சன்டேஜ் ஏத்திருக்காங்க எல்லாத்துலயுமே
மாம்
அந்த மாறி இப்ப நீங்ளு பை ருபீஸ்னா எய்ட் ருபீஸ் தேட்டி பர்சன்டேஜ் ஏத்திருக்கீங்க நீங்களு
உம்
சரி ஓகேங்க நல்லது
நன்றி தோழா அடுத்த ஐயில பாவு வாய்ப்பிருந்தா கால் பேசலா
ச்சேரிங்க நல்லதுங்க
நன்றிங்க வணக்கோ